சொல் ரீ
கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
ஹலோ
என்னாச்சு கவுன்ஸ்லிங் போட்டது என்னாச்சு
என்னாச்சு என்ன சொன்ன
ஆ
என்ன டி சொன்ன
கவுன்சிலிங் போட்டது என்னாச்சு
ஆ கவுன்சிலிங் என்னாச்சுனா அது ஒரு செவன் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மாரி இருக்கு சேரியா ஃபஸ்டு ஸ்டெப் வந்து நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லா ஃபில் பண்ணுற மார்ருக்கு அதாது நேம் நேம்லான் நம்ம படிச்சது அது வந்து ரெஜி பஸ்ட் ரெஜிஸ்டேஸன் பண்ணி நமளுக்குன் ஒரு ஐ டி ஓபன் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட் நம்மள டீடைல்ஸ் தா ஃபில் பண்ற மாரி இருக்கு இவ்ளோ படிச்சிருகோ இந்த ஸ்டாண்டட் வரக்கிம் நம்ம படி ச்சிருக்கோ அப்டின்னு சொல்லி அதெல்லா ஃபீல் பண்ற மாரி வரு அது ஃபஸ்ட் அதுக்கப்றோ கம்யூனிட்டி இன்பர்மேஷன்ஸ் அதா நம்ம ஜாதி மதோ ஏனா இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே எப்புடி தெரியுமா இருக்கு இப்ப வந்து பீ சினா குறிப்பிட்ட சீட் அவுங்களுக்கு ஃபில் பண்ணி குடு குறிப்பிட்ட சீட் அவுங்களுக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணிருப்பாங்க பி சி எம் னா அவுங்களுக்கு குறிப்பிட்ட சீட் இருக்கு
ஓ
அந்த மாரியெல்லா இருக்கு ஸோ அதனால மெய்னா கம்யூனிட்டி ரொம்ப முக்கியோ ஸோ கம்யூனிட்டி எல்லா ஃபில் பண்ணியாச்சு செகண்ட்ப்ராசஸ் அதுவா தேர்டு வந்து ரெசிடென்ஷல் அட்ரஸ் நம்ம எங்க இருக்கோ பர்மனென்ட் அட்ரெஸ் ரெசிடென்ஷிய அட்ரஸ் அதெல்லா குடு நாலாவது வந்து நம்ம படிச்சது நம்ம எந்த ஸ்கூல படிச்சிருக்கோ எத்தனாது சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கு நம்ம என்ன ஸ்கூல படிச்சிருக்கோ என்ன டிஸ்டிக்ல படி ச்சிருக்கோ என்ன மீடியம்ல படிச்சிருக்கோ அது எந்த ஸ்டேட்ல படிச்சிருக்கோ எந்த இயர்ல முடிச்சிருக்கோ எல்லா கேப்பாங்க ஃபில் பண்றதுக்குல பைத்தியம் புடிச்சிடு
ம்
அது அது முடிச்சதுக்குப்றமா எனன்னா நம்மளோட மெயின் இன்பர்மேஷன் அதாவது நம்ம ஃபஸ்ட் கிராஜுவேட்ரு க்கா இல்லயா அதுக்கப்றம் நம்ம நேம்மு அதுக்கப்றமா நம்மளோட எக்ஸாம் எழுதின கோட் நம்பர்லா இருக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு ஒவ்வொரு கோட் நம்பர் இருக்கு அது
ஓ
அதுக்கப்புறோ மார்க் ஃபில்லிங்கு என்ன நம்ம எடுத்துருக்கிற மார்க்கு என்னென்ன சப்ஜெக்ட்ல நம்ம எடு த்துருக்கோ அப்டின் சொல்லி எல்லா மேக்ஸிமம் மார்க் எவ்ளோ அப்டின் சொல்லி அப்டி ஃபில் பண்றது
இன்னிக் என்ன எல்லா ஃபில் பண்ணி குடுத்தியா
கடசி ஸ்டெப்ல பாத்தா நேட்டிவிட்டி சட்ஃபிகேட் வேணுன் நிக்கிறாங்க
அ அப்போ போனஃபைடுக் என்ன பண்ண
போனஃபைடு வேணுமாமா நேட்டிவிட்டி வேணு அது ரெண்டுந்தா எனக்கு இப்ப இல்ல ஆனா எனக்கு கொழப்புதிடி ஏனா நா யூடியூப் வீடியோ பாக்குமோது அவுங்க என்ன சொல்லிருந்தாங்கனா போனஃபிட் தேவையில்ல அப்டின் சொல்லி சொல்லிர்ந்தாங்க ஆனா வெப்சைட்குள்ள போனா போனஃபிட் கேக்குது
ஓ நீ ஸ்கிப் பண்ண முடியுமான் பாத்துருக்குலால
ஆஹ ஸ்கிப் பண்ண முடியாது அதுல வந்து எப்டினா ஒரு மொத ஒரு பத்து டாக்குமெண்ஸ் வந்து நம பீ டி எஃப் ஃபாம்ல அது அப்லோட் பண்ற மாரி இருக்கு செரியா அதாவ்து மோஸ்ட்டா நம்மோட எஸ் எஸ் எல் சி யோடது அப்புறம் ஹச் எஸ் சி யோடது அந்த மாரி நறையா டாக்குமெண்ஸ் அதுல ஃபில் பண்ற மாதிரி இருக்கு ஃபில் பண்றதுல பாத்தா அதுல ஸ்டார் மாரி போட்ருப்பாங்க அதுதா ரொம்ப இம்பாடன்ட்டு பாக்கி இருக்கற்து கூடியு நம்ம என்ன பண்லான்னா சாய்ஸ்ல உட்ருலா பாத்தா இதெல்லாமே ஸ்டார் போட்டு வந்துருக் கண்டிப்பா குடுத்தே ஆகணு நேட்டிவிட்டிலா அதுதா எனக்கு இப்ப பிரச்சன அதுதா நாளைக்கு போய் அ ப்ளே பண்லா அப்டின் சொல்லி ந இது இப்போ வந்து நம்ம இ சேவை மையத்துக் போனோனா அவுங்க ஒரு வாரத்துக்கு ம ரெண்டு வாரத்துக்கு மேலாக் குவாங்க அந்த சர்ஃபிகேட் தரதுக்கு அதுனால நான் டேரக்ட்டா தாலுக்காஃபிஸே போய்ர்லான் பாக்குற
அங்க போனா எத்தன் நாள்ல வரு
ஐம் அதாவ்து ஒரு ஒரு வார்த்துக்குள்ள வருன் சொல்லி சொல்றாங்க ஒரு வாரத்துக்குள்ள வந்துச்சு அப்டினா சந்தோஷோ அப்ளை பண்ணிர்லா இல்ல அப்டினா நா மாட்டிப்ப இன்ஜினியரிங் கவுன்ஸ்லிங்கே ஒரு மாசோ அப்ளிகேஷன் டைம் ஜூலை மூணு
ஓ கம்மி டைம்தா இருக்கே
கம்மி டைம்தா இருக்கு இது அதாவ்து இன்ஜினியரிங்க்கு
பண்ணானா ஒனக்கு மேபி வராம் போச்சுனா
அப்புடியெல்லா இல்லடி நம்ம எப்போ அப்ளே பண்றோ அப்டின்றதெல்லா முக்கியோ கெடையாது நம்ம அப்ளே பண்றோமான்றதா முக்யோ மார்க்குதா அதுல பேசு
ஓ
இன்ஜினியரிங் கவுன்ஸ்லிங்க்கு ஒரு மாசோ டைம் குடுத்து அதுக்கப்புறமு ஒரு வாரோ எக்ஸ்ட்ரா டைம் குடுத்தாங்கடி
ஓ
ஆனா இதுல பாரு இப்டியெலா பண்றாங்க அதுதா ரீம் அ அக்ரி இது
ஓ அது போட்டுட்டே எந்த பிரச்சினியு இல்லாம
ஓ அது ஒரு வாரோ ரெண்டு வாரோ இழுத்த அதுல பிச்சு பிச் சாய்ஸ் பிரிஃபுரன்ஸ் பண்ண தெரியாம ஒரு டைம் ஃபுல்லா பண்ணி க்ளிச்சாயி ஃபுல்லா இதாய்டுச்சு ஒரு மண்நேரோ அதுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் டைம் ஸ்பென் பண்ணோ ஒரு மண்நேர்த்துக்கு மேலாகு ம்
இது நீ போனஃபைடுக் அப்பின்ன ஸ்கூலுக் போ போறியா
தெரில போனஃபைட் கூடி பிரச்சன இல்லடி ஒரு மண்நேர்த்துல கடச்
கேட்டுபார்ரி
அதுதான் கால் பண்ணி கே அ போனாஃபைடு எனக் கூடி பிரச்சன இல்லடி நா லாஸ் மினிட்ல போனாலு போனஃபைட் தந்துருவாங்க அது பிரச்சன இல்ல எனக்கு இந்த நேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தா பிரச்சன ஃபர்ஸ்ட்டு எனக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கெடச்சுருச்சு அப்டினா டேரக்டா நா இது அவருக்கு போய் ஃபோன் பண்ணி இந்த மாரி எனக்கு போனோஃபைட் வேணு அப்டின் சொல்லி சொ சொல்லிருவே
ஓ நீ வந்துட்டு அப்போ என்ன ஃபர்ஸ்ட்டு நீ நேட்டிவிட்டி பாரு நேரா போயிரு நெறைய அலையிற வேல இருக்கு எப்டி போவ நீயி
நாளைக்கி எங்க அண்ணே வரேன் சொல்லி சொல்லிருக்கா நாளைக்கி ஃபர்ஸ்ட்டு டேரக்டா தாலுகா ஆஃபீஸ் போய் அது என்னன் ஃபஸ்டு பாக்கணு
ஓ இப்ப இவ்ளோ கஷ்டப்பட்டு இதெல்லா இப்டி ரெடி பண்ணி பண்ற ஒரு வேல ஒனக்கு ஃபீஸ் கம்மியா இல்லனா என்ன பண்வ
மினிமம் ஃபிப்டி தௌவ்சன் ஃபீஸ் வரு
சேரி வந்தா ஓகே தா ஒரு வேல இல்லாட்டி அப்பறோ இவ்ளோ கஷ்டப்பட்டது வேஸ்ட்டா போய்ருல
அதா அக்ரி இருக்குல அக்ரிக்கு போய்ருவே
ஓ அக்ரி கெடச்சுருச்சா
கெடைக்காது டி ஆனா அக்ரி கெடைக்க நெறைய வாய்ப்பு இருக்கு
எப்டி சொல்ற
டி அக்ரில வந்து மோஸ்ட்டா ஹையஸ்ட்டு கட் ஆஃபே ஒன் எயிட்டி தா எனக்கு ஒன் சவன்டி ஒன் சவன்டி ஃபோர்
சேரி சேரி அப்போ மே பி வாய்ப்பு இருக்கு இன்னொரு விஷ்யோ இப்டி சொல்ற மாதி டி எல்லார்ட்டியு நீ என்ன பண்ண போற என்ன ஏதுன் சொல்ட்ருக்காத எதுவா இருந்தாலு நடந்து முடுஞ்சதுக்கப்பறமா சொல்லு யார்ட்டியா இருந்தாலு
ம் செரி ஓகே
அப்டி இல்லன்னா அது அது அப்டிதா சொ
ஆ தெரிஞ்சுது எதுக்காக சொல்றேன் தெருஞ்சுது
ம் அதுனால எ என்ன ஏதுன் டு சொல் சொன்னா நடக்காது அப்டின்ற ஒரு சிலது இருக்கே அதுனால சொ சொல்லாத எல்லா நடந்து முடுஞ்சதுக்கப்பறமா இப்டி போட்டே இப்டி வந்ச்சு இப்டி சேந்தே அப்டி சொன்னா போது
ம் அதுனால சொல்ல மாட்டே நம்ம பர்டிகுலரா சில பேரு வச்சுருப்போ
அந்த பர்ட்டிகுலர் சில பேர்ல நானுமா
ஒங்களுக்கு தா நாங்க இல்லன் தெரியு
நா சைச்சிக்கி சைச்சிக்குனால சைட்சிக்குக்கான ப்ரஃபரன்ஸா
ஆ அப்டின்னே வச்சுக்கலாமே
ஓ டி நா வந்துட்டு ஒரு வெப்சைட் பாத்தே
என்ன வெப்
இன்ஸ்டால தா பாத்தே நேத்து நைட் தூக்கோ வர்ல காலலருந்து போ ரீல்ஸ் பாத்துட்டு இருந்தனா அப்போ வந்துட்டு ஒரு வெப்சைட் பாத்தே
அ
நீ கால் பண்ணில நேத்து அதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட் பாத்தே
சேரி
அந்த வெப்சைட்டு என்னனா ஜுவல்ரீஸ்க்கு
அ
எல்லா இருவத்தஞ்சு பத்தொம்போது முப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு ஆனா எல்லாமே செம செம கலெக்ஷன்ஸு
ஆ
செர்ரியான கலெக்க்ஷன்னு ரோஸ் கோல்டா ஆன்டிடானிஷானு தெர்ல எனக்கின் நல்லா இருந்துச்சுடி ஆனா ஆனா என்ன ரொம்ப மினிமலா இருக்கறனால அது வந்து கெட்டியா இருக் அது தின்னா நைஸா இருக்கோ இந்த எயிட் டின் கேரக்டர்லா எப்புடி தின் அப்புடி இருக்கும்ல்ல அத மாரி இருக்கோ பாக்கறதுக்கூ எனக்கு புடிச்சிருந்ச்சு டிசைன்லா சூப்பரா இருந்ச்சு நெக்லஸ்சு பிரேஸ்லெட் டு ரிங்கு இயர் ரிங்லா இருந்ச்சு ரேட்டு மாத்து நானே ஷாக் ஆயிட்டே சி ஓ டி கூட இருக்கு
பரவாயில்லயே அனா ஒருத்தங்க நா டென் த்து படிக்கும் போது ஒருத்தங்க இருந்தாங்க தெரியுமா அவங்க சொல்லுவாங்க யாரு இந்த மோதிரோல்லா போடுவேங் எனக்கு புடிக்கவே புடிக்காது எனக்கு எதுவுமே போட புடிக்காது அப்டின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லுவாங்க
அப்படியா உங் கூடயே இருப்பாங்களே அவங்களா
ஆமா எங் கூட ஒட்டிக்கிட்ட சனியே
அது அப்படிதா நம்ம வந்து மெச்சூராக மெச்சூராக நம்மளோட பிரஃப்ரென்ஸும் மாறுல்ல இப்ப வந்துட்டு இந்த பின்ட்ரஸ்ஸி வைப்புள இருக்குறது போடுவே சிங்குச்சா சிங்குச்சா எல்லா போட மாட்டே
ஹெ ஹாங் இன்னிக்கு எங்க அம்மா ஒன்னு வாங்குனாங்க அப்ப நீ அந்தக் அந்த கணக்குல தா எடுத்துருப்போண்ணு நெனைக்கிறே
சிங்குச்சா கணக்கா
அ எங்க அம்மாக்கு வந்துட்டு அது சிங்குச்சா மாரில்லா இருக்காது அது வந்து எப்டி சொல்றது ஒரு செட்டு மாதிரி ஒரு மேரேஜ் ப்ரைடல் செட்டு மாதிரி அது வந்து ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு இருந்துச்சு எவ்ளோ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பக்கம் வந்துருச்சு ஒரு செட்டு
ம்
ஓ நீ அதாவது மோஸ்ட்டா அந்த மாரி செட்லா நம்ம வாடகைக்கு எடுப்பாங்கள ரெண்ட்டுக்கு அதே வந்து சவன் ஹண்ட்ரட் பக்கோ கேப்பாங்க அனா இது பையிங் பையிங் ப்ரைஸ்சே தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பக்கோ வந்துச்சுன்னு சொல்லி எங்க அம்மா வாங்கிட்டாங்க ம் மொத்
நா பாத்தது வந்து எனக்குன் சொல்லி பாக்கல
ஆங்
நான் வந்து அவளுக்கு ஹெங் கிஃப்ட்டு கொடுக் அதுக்கு தா நா பார்த் தே பாத்தா இருவத்தஞ்சு முப்பத்தஞ்சு நாப்பத் தெஞ்சு இருந்ச்சு அப்புறோ சி ஓ டி போட்டே எவ்ளோ டூ எனக் டூ ஃபிப்டி ஆச்சு டூ ஃபிப்டி ஆச்சி சி ஓ டி அப்டி நா நையன்டி நைன் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க இதுல ‌ஷாம்பே அதாவது நம்ம யூ பி ஐ பண்ற மாதிரி இருந்ச்சுனா ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு ஃபார்ட்டி நைன் சார்ஜ் பண்றாங்க
ஓ
அப்ப டூ பிஃப்டிக்கு மேல தா சி ஓ டியும் இருக்காமா டூ பிஃப்டி மேலே தா சி ஓ டி பண்ண முடியும் அப்பட்னா சரி சி எ டி சி ஓ டி ஆனா ரிவ்யூஸ்லா இருந்ச்சு அப்டி இருந்தூ சரி வேணா எதுக்கூ நம்ம ஃப்ஸ்ட் டைம் பண்ணுறோ நம்ம சி ஓ டிய பண்ணி பாக்கலா சொல்டு சி ஓ டிய பண்ணோ நானூ
ஓ
பார்த்தா அது வந்து ட்டு இன்னூ ஒரு ரெண் நாள்ல வந்துடுங்கிது நா என்ன எனக்கு சரி ப்ராசஸிங்கில்ல இருக்குகில்ல வந்துரூ அப்படினு சொல்லி தா நா நா போட்டே பார்த்தா எனக்கே ரெண்டு நாள் அது வந்துடுங்கிது இந்த காசு இன்னூ முக்கு முக்குன்னு முக்கிட்டிருக்கு
ஆ ஹ
என்ன பண்றதுன்னு தெர்ல நானு செரி பாக்கலா அப்டின் தா இருக்கே ஆ இல்லாட்டி ஏ அம்மாட்ட யார்ட்டயாச்சு கேப்ப வந்தா சேரி
ம் டேய் இப்போ நெறையா இந்த இன்ஸ்டாகிராம்லலா நம் பாக்குறோல பாக்கும்போது அதிகமா இப்ப வந்து நம்ம இது இந்த ஆப்ல போய் நம்ம வீடியோஸ்லா பாத்தா நம்மளுக்கு பேமெண்ட் வரு அப்டியாவது உண்மையா
தெர்லடி எனக்கே ஆனா எதுவு அவ்ளோ சீக்கிர நம்புறது நல்லது இல்ல
அதுதா
இப்போ இந்த ஆர்ட்ரு பண்றதுக்கு நா ஒரு ஆப் சொன்னேன்ல கேஷ்கர ஆப்பே அது கேஷ்பேக் வர்ற ஆப்பே
ஆமா
அது வந்துட்டு ஆ ரியல் தா ஏன்னா இன்ஃப்ளூயர்ஸ் எல்லாமே அதுதா யூஸ் பண்றாங்க அப்டின்ற மாதிரி நா கேள்விப்பட்ட ஸோ அது வந்துட்டு உண்மதா ஆ அதுல எனக்கு வரவு செஞ்சுச்சு ஆனா இன்னு வர்ல ப்ரொசசிங்ல தா இருக் ஏன்னா அந்த எம்கெஃபனோட இது பாடி வாஷ் போட்டன்ல அதோட ரிட்டன் டேட் இருக்குல்ல ரிட்டன் இவ்வளோ நாளுக்குள்ள நம்ம ரிட்டன் பண்ணிக்கலா அப்டின்ற டேட்டு அந்த டேட் முடியிற வரைக் கு எனக்கு வந்துட்டு அந்த அமௌண்ட் எனக்கு கன்ஃபார்ம் ஆகாது பெண்டிங்கில் தா காட்டு
ஓ ஏ ஒரே நிமிஷன்டி எனக்கு செகண்ட் கால் வருது
ம் சேரி ஓகே